வணக்கம் தோழரே சொல்லுங்க தோழரே
ஆ என்னா பண்றீங்க
அ ம் சாப்ட்டே தோழர நீங்க சாப்ட்டீங்களா
உம் உங்களுக்கு மழ உங்களுக்கு மழ வரு து பிடிக்குமா
ஆ கண்டிப்பா புடிக்கும் தோழி உங்களுக்கு புடிக்
மழ வருது அந்த சில்லுன்னு காத் து மெகோ இருட்டானது மண்வாசன அடிக்கு அந்த இயற்கையே எனக்கு சூ ப்பரா இருக்கு
சரிங்க தோழி இப்போ அது அது மட்டுந்தா புடிக்குமா அந்த மழ பெயிறப்ப டீயோ காபியோ சூடா போட்டு பஜ்ஜி வெச்சு சாப்படுறது பிடிக்குமா ஓ ஓ சரிங்க தோழி நா மட்டுந்தா அப்பிடின்னு நெனைச் ச்ச எல்லாருமே ஓரளவுக்கு அப்படிதா இருக்காங்க இப்ப இருக்குரதாலி வந்து
இப்போ எல்லாரு இயற்கைதா ப்ரோ இயற்கைதான்னு சொல்லி ந ரசிக்கிறாங்க
ஆமா தோழரே ஆமா தோழரே சரிங்க தோழி நீங்க உடற்பயிற்சி எல்லா செய்வீங்களா
உடற்பயிற்சி எக்சர்சைஸ்
ஆ ஆமா
ஆ
ஆ செரி என்ன செய்வீங்க டெய்லி செய்வீங்களா நீங்க வீட்லயே செய்வீங்களா
வீடலயேதா செய்வோ வாம்அப் பண்ணுவே ஆ போல
ஆ
டம்புள்ஸ் வீட்லயே இருக்கு அத காலயலான ஒரு பத்து வாட்டி தூக்கிட்டு இந்த ஏரியாவ சுத்தி ஒரு மூணு வாட்டி ஜாக்கிங் வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு டி குடிச்சிட்டா கரெக்டா இருக்கு
ஓ சரிங்க சரிங்க தோழரே சரி என்ன இந்த உடற்பயிற்சில்லா செய்யறப்போ உணவு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல என்னல்லா சாப்பிடுவிங்க உற்பயிற்சி செய்யறப் இப்ப என்னல்லா சாப்பிடுவீங்க இல்ல தினசரி இல்ல நீங்க என்னதா ஆ தினந்தோறு என்ன வகையான உணவெல்லா எடுத்துப்பிங்க நீங்க வந்து
காலையிலானா ஒரு முட்ட
உம்
முட்ட சாப்டு ஜிம்முக்கு போன பக்கம் பக்கமா இருக்கு
உம்
அப்பறமா ஆ
கொண்ட கடலையலா எடுத்துப்பீங்களா கொண்ட கடலைலா எடுத்துப்பீங்களா
உப்பு கல்யா ஆ அது காலையில வாங்கி வெச்சுன்னு சாகிங் போயிட்டு வந்தோனேதா சாப்பிடுவே
உம் சரிங்க சரிங்க தோழரே இப்ப நா எனக்கு தெரிஞ்சது சொல்லட்டுமா உங்களுக்கு இப்ப என்னோட பைய என்னோட கணவரு என்னோட பையனு பாத்தீங்கன்னா கலையில எந்திரிச்சு தன்னோட வேலையெல்லா முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷோ யோகா செய்வாங்க யோகா செஞ் சு மூட்டதுக்கு அப்புறோ மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க மூச்சு பயிற்சி பண்ணது கப்புரோ தம்புள்ஸ் எடுப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு பயிஞ்சு பயிஞ்சு கவுண்ட் வச்சுப்பாங்க அந்த இவங்க ரெண்டு பேரு சேந்து செய்வாங்க பாத்தீங்கன்னா ஆ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு உக்காந்து கொஞ்சு பயிரு ஆ கொஞ்சு கொண்ட கடல நெலக்கடல மு ட்ட வேக வச்சது இல்லன்னா கெழங்குக ஏதாவது இது மாரி ஒரு ரெண்டோ அல்லது மூணு அவங்க தட்ல எடுத்து வச்சுட்டேன்னா அவங்க சாப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா ப்படி தினசரி வாழ்க்கையில அவங்க இதுதான் தோழரே வந்து ஆ காலை உணவா எடுத்துப்பாங்க அப்புறம் பதினோரு மணி ல வாக்குல பாத்தீங்கன்னா தோழர வந்து இந்த காய்கறிகள் எல்லா கட் பண்ணி சாலட் சொல்வோம்ல காய்கறி அது சாப்டுவாங்க பாத்தீங்கன்னா
மாதிரி
கண்டிப்பா அந்த காய்கறி கலவைகள் எல்லா சேத்து சாப்டுவாங்க மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ஜமா சிக்கனு ஆ அரிசி சாதோ கொஞ்ஜமா வச்சுட்டு கீர இது வச்சி சாப்டுவாங்க ஒரு நாலு மணி அஞ்சு மணி வாக்ல பாத்தீங்கன்னா நா என்ன பண்ணுவேனா அந்த கேழ்வரகுக்கு இருக்குல அத பால்ல காச்சி கஞ்சி மாரி வச்சி குடுப்ப ஒரு நாளு இன்னொரு நாளு பாத்தீங்கன்னா உழுந்தங்கஞ்சின்னு வச்சி குடுப்ப அப்டி ரெண்டுமே இல்ல டெய்லி அதே தினசரி வாழ்க்கையில டெய்லி சாப் சாப்ட்டு சாப்ட்டு அவங்ளுக்கு அது வந்து ஆ வெறுத்து போயிடும்ல அதனால என்ன பண்ணும்னா ஒரு நாள் மாதுள ஜூசூ ஒரு நாள் ஆப்பிள் இந்த மாரி ஒவ்வொரு வகையா பாத்தீங்கன்னா ஏதாவ்து ஒவ்வொரு இது வந்து பழக்கவகை சாறு குடுக்கு ம் புடிக்கு அவங்க எப்ப
வீட்லே செய்வீங்ளா
ஆ வீட்லே செஞ்சிரோ ஆ வீட்லே தா நாங்க செய்வோ தோழறே வந்து ஆ கண்டிப்பா இப்ப ஆப்பிள் பழோ வந்து நம்ப மாவ் ஆப்பிள்னு ஒண்ணு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து கல்லாப்பில்லுனு சொல்வாங்க வந்து அந்த மாவாப்பிள் வந்து சீக்ரோ வந்து அறப்பட்டுடு பாத்தீங்கன்னா நம்ப சாப்றதுக்கு சுவையா இருக்கு அரைக்கரத்துக்கு அது கொஞ்ஜோ நல்லா ஈஸியா வந்து வந்ரு நல்ல துண்ணுக்கு இப்ப ஆப்பிள் நல்லா கழுவிட்டு அது தோழ நீக்கிட்டு ஆ சிறு சிறு துண்டா போட்டு மிக்சில அடிச்சினு அதோட பாலு கொஞ்ஜோ நாட்டு சக்கரையோ அல்லது தேனோ கலந்து அரச்சி அந்த விழுத எடுத்துட்டு அதுல என்ன பண்ணலானா பாதாம் பிஸ்தா இந்த மாரி வால்நட் இதெல்லா வந்து சின்ன சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி அதுல போட்டுட்டு பசங்கள்ட்ட குடுத்தோனா அவங்க விரும்பி குடிப்பாங்க இதுவே பச்ச கொழந்தைகளுக்கு ஆப்பிள் வா வுட்டோனா அப்டின்னா நல்லா வேக வச்சு அத தோழ எடுத் எடுத்துட்டு நல்லா மசிசிட்டு குடுத்தோனா கொழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆமா ரொம்ப வே நல்லது இதுல வந்து ஆப்பிள் சாப்பட்றதுனால என்னன்னா அன்ட் எனக்கு கலர் குடுக்கு கொழந்தைங்களுக்கு ஊட்டச்சத் த்தோ அதிகமா இருக்கு ரத்தமு ஊரு ம் ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா ஏன்னா அதுல உள்ள ஒரு கே வேதிப்பொருட்கள் வந்து கொழந்தைகளுக்கு குடுக்குறப்ப வந்து ஊட்ட ச்சத்து அதிகரிக்கு அதே நேரோ கலரு குடுக்கு அப்டிங்கறது ஒரு ஆய்வுல சொல்றாங்க ஒங்ளுக்கு இத பத்தி தெரியுமா
ஓ ப்ரென் எனக்கு வந்து கொஞ்ஜோதா தெரியு ஆப்பிள சாப்ட்டா ஒடம்புக்கு நல்லது
கண்டிப்பா
அப்றமா அம்மா சொல்லிருக்காங்க அதுக்கு எத்தன அத ஜூஸ் ஹலோ
தோழறே
ஸ்வீட் கே நா சொல்ட்டா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க கண்டிப்பா எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க நானு அதயே பா பாக்றே செஞ்சி
வீட் நாங்க மாம்ழோ திராட்ச்ச எல்லாமே அது இன்னா பண் திராட்ச்ச சாத்துகுடி
ம்
அது வந்து எங்க அக்கா ஜூஸ் போட போய்ருக்கு அது வாங்கிட் வர சாத்துகுடி ரெண்டு அப்புற போறடிச்சுசுன்னா மா மாதுள ஆப்பிள் ரெண்டுமே கொஞ்ச நெறையா எடுத்துனு
ம்
அந்த இது ஒரு இது கோக்னட் பால்ல ஒரு ஜெல்லி மாரி ஒன்னு போடுவாங்கள
ஓ ஆமா
அது போ அத ஒரு வாங்கிக்கிறோக்கா இல்ல ஒரு பேக்கெட் வாங்கி
ஓஹோ
போட்டு செஞ்சா நல்லா இருக்கு மிக்சி குச்சே
சேரி சேரி சரிங்க சரிங்க ஓ செரிங்க தோழரே செரிங்க அ தெரியு தெரியு தோழரே வந்து
மிக்சி குச்ச
ம் சேரி நீங்க சொன்னத நானு ஒரு முறை செஞ்சு பாக்குறே தோழரே வந்து ம் இது இல்லாம பாத்தீங்கன்னா தோழரே இன்னு பழ வகைகள்ல பழச்சாறு நெறை நெறையா இருக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாரி என்ன பழ இருக்கோ அத நம்ம வந்து சாப்ட்ணு இப்ப பாத்தீங்கன்னா இளநீர் அதிகமா கிடைக்கு நொங்கு அதிகமா கிடைக்கு பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணலானா நொங்கு வாங்கி கி அதிகமா சாப்பிடலா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அ ஆமா கா விலையு வந்து கம்மி வந்து இது வந்து அதிகமா கிராமப்புறங்கள்ல அதிகமா கிடைக்கு இப்ப பாத்தீங்கன்னா நகர்புறங் அதிகமா இதெல்லா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன தோழரே
அ சொல்லுங்க நாய் சவுண்டு போட்டுனே இருக்குது
சரிங்க தோழரே
நாய் சவுண்ட் போட்டா சவுண்ட் போயிடு உங்க வாய்ஸ் பிரேக் ஆவுதே கொஞ்ச இன்னான்ட்டு பாக்க முடியுமா இல்ல ரெண்டு பேர் பேசுனது வேஸ்ட் ஆயிடு
இல்ல தோழரே நீங்க பேசுறதுதா எனக்கு வந்து கொஞ்ச இதா கேக்குது ஏன்னா பக்கத்துல எல்லா இருக் இருக்குறவங்க எல்லா பேசுறதுனால எனக்கு உங்க வாய்ஸ் வந்து அதிகமா கேக்கல வந்து தோழரே வந்து
எ பக்கத்துல யாருமே இல்ல உங்களுக்குதா ஒரு மாதிரி இருக்கு கிறுகிறுகிறுனு சவுண்டு கேக்குது
சவுண்டு கேக்குதா
அ
அப்டி ஒண்ணு இதுவரயு பேசுனவுங்க யாரு எதுவு சொல்ல தோழரே நீங்கதா சொன்னீங்க சரி பரவால்ல பாத்துப்போ இந்த இத கண்டு தொடர்ந்து பேசுங்க கட் ஆகுற வரையு வந்து ம் சரிங்க தோழரே ம் சொல்லுங்க அ பாப்போ தோழரே வந்து நேரம் எப்ப எல்லா கிடைக்குதோ ஓய்வு நேரோ அப்ப எல்லா போய் திரையரங்குல போய் திரைப்படம் பாத்துட்டுதா வருவோ நாங்க வந்து ந்து
உங்களுக்கு ஒரு கேம் சொல்றே நா ஒரு மூவி
ஹலோ கேக்குதா தோழரே நா பேசுறது உங்